ஓ
செல்தே
இன்னு பேசுற ஏன்டா ஒரு லேப்டாப் வந்து குடுத்துட்டு போனியே என்ன ஆச்சு அதுல என்ன பிரச்சன எதுக்கு அந்த லேப்டாப்பு
அதுல வந்து
ம்
அப்டேட் பண்ட்டு மாத்தணு ஓகே
விண்டோஸ் டென்னு தாங்குமாடா இந்த லேப்டாப்பு
கொஞ்சோ ஓல்டு மாடல் தா இருந்தாலு ட்ரை பண்ணிப்பாரு
இல்ல மாப்ள இது வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பு இது எப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சு அந்த ரேஞ்சுல கொடுத்ததா இருக்கு ஆல்மோஸ்ட் பத்து வருஷத்துக்கு மேல ஆச்சு வேற விண்டோஸ் செவன் பாத்தீன்னா ரெண்டாயி யிரத்து பத்தொன்பதோடையே அப்டேட் ஸ்டாப் பண்டாங்க பத்தொன்பதுக்கு மேல வந் து வின்டோஸ் செவன் ரன் ஆகுறது இல்ல
ஓகே
இப்ப உள்ள ஃபைல் வேற இருக்கு இதோட ஹார்ட் டிஸ்கே பாத்தீங்ன்னா டி டி ஆர் டூ டி டி ஆர் த்ரீ தா இருக்கு இன்னு ஒரு இரநூத்தம்பது இரநூத்தம்பத்தரெண்டு ஜிபி வரு ஹார்ட் டிஸ்க்கு நீ விண்டோஸ் டென்னு போனா கொறைஞ்சது ஒரு ஜிபி அதுக்கே வரு மீதி இருக்ற நூறு ஜிபி வச்சிட்டு என்ன பண்ண போற என்ன பர்பஸ் உனக்கு எதுக்கு ஃபஸ்ட்டு இது
எனக்கு வந்து அந்த குரோம்ல வந்து என்னோட பில்லிங்ஸ் மட்டும் இது பண்ற மார்ருக்கோ எக்ஸ்சல் யூஸ் பண்ற மார்ருக்கோ
எக்ஸ்சல் பிரச்சன இல்ல எக்ஸ்சல் வந்துரூ பில்லிங்னா குரோம்ல அப்டியே ஆன்லைன்லேவா
ஆமா ஆன்லைன்லேயே பண்ணி அப்டியே இத ஆய்க்கூ
ம்
அது எதுவுமே வந்து நம்ம ஸ்டோரேஜுக்கு ஸ்டோரேஜ் ஆகாது லாண்ட்ரி பிசினஸ்கான பில்லிங்
அதுதா ஏன்னா இதுல நீ ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண முடியாது ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணோன்னோ எக்ஸ்ட்ரா நீ ஒரு ஹார்ட் டிஸ்கோ எஸ் எஸ் டீயோ போடணோ அப்டி வந்து இல்ல அப்டி பண்ணிங்னாதா ஸ்டோரேஜ் உங்களுக் எடோ விண்டோஸ் டென்னுக்கு கண்டிப்பா அட்லீஸ்ட் டூ ஜிபியாவது வேணூ விண்டோ செவனுக்கு ஒரு அம்பது ஜி பி இருந்தா கூட ஒனக்கு போதூ ஆனா டென்னுக்கு நூறு ஜி பி யாவது தேவப்படூ அப்ப நூறு பிரிச் சின்னா மீதி நூத்தம்பத் தா இருக்கூ அதுல அப்டி இப்டினு ஒரு அம்பது உள்ள சிஸ்டம்கே போயிரூ சட்னூ ஸ்டோரோஜ்லா பண்ண முடியது
சரி ஓகே
அது ரொம்ப கஷ்டோ
இப்பதக்கி அதில ட்ரை பண்ணி பாக்கல ‌அதல
டிரைப் பண்ணி பாக்கலா அதா நா ஒனக்கு விண்டோஸ்
எனக்கு அத எதுக்காக வந்து நா வந்து இப்ப விண்டோஸ மாத்துறே அப்டின்னா எனக்கு வைஃபை வந்து கனெக்ட் ஆகணோ நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கு அதுல நெட்ஒர்க்கு கனெக்ட் ஆக மாட்டோது நா போற எடத்துல வந்து லேண்ட் கேபிள் வேணும் அதுக்கு லேண் வந்து அங்க இல்ல அப்டிங்கும்போது வைஃபை வந் து மூலியமா ஹெல்ப் பண்ற மாரி இருக்கோ
ஒய்ஃபை அந்த எடத்துல மோடம் இருந்துச்சுனா லேண்ட் கேபிள் போட்டுக்கலா பட் நீ போற ஆபீஸ்ல ஒய்ஃபை மோடம்
மோடம் இல்ல
அப்ப ஹாட் ஸ்பாட்னா கண்டிப்பா நீ ஒய்ஃபை தா யூஸ் பண்ணனோ இந்த மாடல் லேப்டாப்ல உள்ள ஒய்ஃபை ரிசீவர் இருக்காது நீ டாங்கில் தனியா போடணோ
டாங்கல் இருக்கு எங்கிட்ட
டாங்கல் போட்டாலூ டாங்கல் டிரைவ் இன்ஸ்டால் ஆகணும்மில்ல
டிரைவ் தா இன்ஸ்டால் ஆகல டிரைவ் தா இன்ஸ்டால் ஆக மாட்டேன்து
விண்டோஸ் செவனுக்கு ட்ரைவ் இருக்குமாப்புல அது என்னன்னு கேட்டேன்னா உள்ள மதர்போர்டு வந்துட்டு உனக்கு சீஜின்னுக்கு மேல இருக்கணோ இது வந்து தேர்டு ஜென் மதர் போர்டு தா தேர்ட் ஜென் மதர் போர்ட்ல கவர்மெண்ட் லேப்டாப்புக்கு ஒனக்கு ஒய்ஃபை ரிசீவர் இருக்காது நீ தனியா போட்டாலூ விண்டோ நம்மளுக்கு மாத்தி தா போடணூ மாத்தி பாக்கலா வேன்னா விண்டோஸ் டென் போட்டு பாக்கலா அப்டி இ்ன்கேஸ் வரலன்னா விண்டோஸ் எயிட் போட்டுக்கலா
ஆ ஓகே
பாத்தே ஓரளவுக்கு நல்லாதா இருக்கிற மாதிரி இருக்கு என்னென்னு கேட்ன்னா விண்டோஸ் டென் போட்னா கொஞ்சொ ஹேங்காவுற மாரி இருக்கு அதா பிரச்சன
புரியல மறுபடி சொல்லு
விண்டோஸ் டென் போட்டோம்னா கொஞ்சொ ஹேங் ஆகுற மாரி இருக்கோ
அ செவன்கப்ரோ என்ன ப்ராசஸ் கொஞ்சொ ஜாஸ்தியா இருக்கோ
செவனுக்கு அப்புறோ எயிட் எயிட் பாயிண்ட் டூவு அது விட்ட டென்னு லெவனூ இப்ப தேர்ட்டினே வந்துருச்சுருடா டேய்
இப்போ எயிட் பாயிண்ட் டூ நம்ம அப்கேட் பண்றோ அப்டின்னா நமக்கு அந்த வைஃபை ஒர்க் ஆகுமா
ம் எய்ட்டுக்கு வைஃபை வரும்
நா டென் அப்டிங்கும் போது இப்ப சொல்ற மாறி ஹேங் ஆகுது அப்டின்னா எயிட் பாயிண்ட் டூக்கு வந்து ஒர்க் ஆகுமானு கேக்கற நல்லா இருக்குமா ம்
ஏன்னா உனக்கு உள்ள ஸ்டோரேஜ் எல்லா எதுவு கிடையாது சும்மா ஹொம்ல பில்லிங் மட்டு தான அந்த டென்னு போட்டு ஒரு ஒன் ஹவர் யூஸ் பண்ணி பாரு செட்டாச்சுன்னா விட்டல்லா ரொம்ப ஹேங் ஆவுது அப்டின்னா க்கா ஆ நம்ம இது மாத்திக்கலா எயிட்டுக்கு மாத்திக்கலா
அது எந்த ஸ்யூ ஆகாதா
ஏன் அது அது மாத்திக்கலா அது ஒன்னும் பிரச்சன இல்ல ஏன்னா ப்ராசரு ஒரு பென்டியம் ப்ராசரு ஒரு ஐத்ரி இருந்தா கூட தெரியாது பெருசா வந்த புதுசுல ஐக்கான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இது பரவால்லடா உனக்கு பில்லிங்கு ஒர்க் ஆகனு அவ்ளோ தான
ஆமா வைஃபை வச்சு ஒர்க் ஆகணு
ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கலான்டா ஒய்ஃபை இப்பவே நீ மொத ஒய்ஃபை இப்பவே யு எஸ் பி கேபிள் போட்டையின்னா ஒர்க் ஆவும்
ம்
அப்றோ பொழுதனைக்கு கேபிள் கனெக்ட் பண்றுக்க முடியாது
ஆமா கால் வரும் நம்ப அட்டன் பண்ணும் போது கட் ஆயிடும் இல்ல
ரொம்ப ஸ்லோவா இருக்கும்டா
ஆமா டெட் ஸ்லோவா இருக்கு மாத்து
ம் ம் ம் ம் அதுதா பிரச்சன அப்டி என்னதா பில்டிங் போடுவ நீயி என்ன கத அது
இப்ப நம்ம லாண்டரி பாத்தீன்னா வந்து உனக்கு கேட்டகிரிஸ் இருக்கும் எப்டின்னா ஒன்லி வாஷிங் வாஷ் அண்ட் ஃபோல்டு வாஷ் அண்ட் ரைனிங் ட்ரை கிளீன் ஸ்டீம் மைனிங் இதுதா கேட்டகிரி மெயின் கேட்டகிரி நம்ம இதுல வந்து இப்ப ட்ரை கிளினிங் போயிட்டோ அப்டின்னா உனக்கு அதுல வந்து ட்ரை கிளீன் அப்டின்னு ஒரு இதுக்குல போயிட்ட அப்டின்னா அதுல வந்து ஷர்டு பேண்ட் டி ஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் தோத்தி சில்க் தோத்தி நார்மல் தோத்தி டவலு என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம ரெகுலரா ம யூஸ் ஏஜ் இருக்கோ அது எல்லாமே வந்து அது வந்து டிஸ்பிளே வந்துரும் அடுத்த இதுல நம்ம கஸ்டமர் என்ட்ரி பண்ணி நம்ம பில் போட்ற டேலை டேலி மாறி இருக்குன்னு வச்சுக்கோவே பாதி பாதி பாக்க ஒரு மாறி இப்படிதா இருக்கு
ஓக்கே
அ பில்லிங் நம்ம இங்க ஒவ்வொரு பீஸ்சும் நாம்ம ஹேட் பண்ண ஹேட் பண்ண கஸ்டமர் நேமுக்கு கீழ பில்லிங் ஹேட் ஆயிட்டே வரும்
உம்
ஹேப்ல நம்ம க்ளோஸ் பண்டம்னா அந்த ஹேப்க்குள்ளயே வந்து இருக்கும் ஹேப்பாவு இருக்கு நம்ம வந்து குரோம்லயு நம்ப யூஸ் மாறி இருக்கு நம்ம குரோம்ல யூஸ் பண்ற கொஞ்சோ பெட்ரா இருக்குல்ல நமக்கு ஹேப் ஸ்டோரேஜ்க்கு புடிக்காதில்ல
ஓகே ஓகே அப்ப உங்க கம்பெனில இதுக்குன்னே வெப்சைட் வச்சிருக்குறீங்க
ஆமா இருக்கு நம்ம தனியா மொபைல் ஆமா நம்ம தனியா பில்லிங் யூஸ் பண் பில்லி்ங்ல யூஸ் பண்ற மாரி இருக்கு உன் மொபைல் ஃபோன்ல கா மொபைல் ஃபோன்லே யூஸ் பண்ற மாரி இருக் கு சிஸ்டம்லு யூஸ் பண்ற மாரி இருக்கு எனக்கு மொபைல் ஃபோன் கன்வீன்ட்டா இல்ல இப்ப ஸ்டோர் வேற எனக் மாத்தராங்ளா ம் இதுல வந்து அதுல வர ஸ்பெக்கு கூட இல்ல ஸ்பெக் வரமாட்டேங்குது
வெப்சைட்னா எல்லாத்துலயு ஒரே மாரி தாண்டா இருக்கு
மொபைல் தனியா இவுங்குளுக்கு ஆப் குடுத்துருக்காங்க அப்புறோ அதுக்கு தனியா ஆப்புல வந்து அதுலா அது ஒரு மாரி ஸ்பெக்கா இருக்கு
ம்
அதுல வர நான் வந்து உனக்கு நேர்ல வந்து ஒரு டைம் காட்றே எப்டினா
ம்
ஆ நீ அந்த குரோம்ல ஓபன் பண்ணி பாத்துக்கோ அந்த ஆப்க்கு நான் மொபைலையு ஓபன் பண்ணிக்கா ட்ற அதுக்கு உள்ள டிஃப்ரன்ஸ் கூட நீ செக் பண்ணிப்பார நமக்கு அப்டியே டோட்டலா வேற மார்ருக்கு அதுலியே யூஸ் பண்றது நமக்கு தெரியாது மொபைலே யூஸ் பண்றது தெரியாது டக்குனு வந்து சிஸ்டம்லர்ந்து மொபைல்க்கு மாறும்போது நமக்கு வந்து அடிவாங்குது
ஏன்டா ஒரு ரெண்டு நாள் ஃபோன்ல யூஸ் பண்ணி பாத்தேனா அது பழகப்போது
இருந்தாலு நமக்கு அது தேவப்படுதுல சிஸ்டம் அப்டினா என்னோட கஸ்டமருக்கு நான் வந்து இது பண்ணிக்குலால இப்ப நான் வேலைக் பேய்ட்ருக்க
ம்
அதுலந்து எனக்குன் சில கஷ்டமர் என்னோட சர்வீஸ் புடிச்சு எனக்குன் சில கஷ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா அப்போ நான் தனியா ஒரு பிஸ்னஸ் நான் வைக்கும் போது அவுங்கள மட்டும் நான் பில்ட்ரு பண்ணிக்குலால
பண்லா அப்போ நீ அதே பில்லிங் சாஃப்ட்வேர்ல போட்டா கம்பெனிக் தெரிஞ்சிருமுல்ல
அந்த பில்லிங் சாஃப்ட்ரு வாங்குலால
அது என்ன பில்லிங் அது என்ன அக்சுலா இப்ப நெறைய பில்லிங்ஸ் சாஃப்ட்வேர்க்கு ஏப்பார்ருக்கு நெறையா இருக்கு ஆப் ஆ ஓகே சாஃப்ட்க்ளீனா ம்
ஆ எஃப் இ எஃப் ஏ பி கே எல் இ ஏ எம்
சாஃப்ட்கிளீனுன்றது அப்போ அது ஓன் கம்பெனியோடதுடா அதுல நீ போட்டேன்ன அப்புறோ நீ தனியா எடுக்குமோது அவுங்ளுக் தெரியும்ல இது என்ன தனியா பில்லிங் இருக்குன் கேப்பாங்கல்ல
வந்து நம்ம ஓரு அமௌண்ட் குடுத்து பை பண்ணிக்குலா
ஓ
நம்ம கம்பெனி தனியா பை பண்ணிக்லா அங்கயே அதுன்தா அது வந்து ஆக்சுலா அது தேட் பார்ட்டி ஆப்தா வாஷ் அப் அப்டிங் என்னோட கம்பனிக்கு அது வந்து அவுங்க குடுத்துருக்க கூடிய ஆப் கெடையாது அது தேட் பார்ட்டி ஆப்பு இவுங்க பேமெண் குடு த்து வாங்யிருக்காங்க அவ்ளோதா யூஸ் பண்ணிக்கிறாங்க டோட்லா வாங்ள இவங் க பேமெண்ட் கட்டி அது யூசேஜுகாக மந்திலி பேக்கேஜ் மாரி நென்ச்சுகுவே இவுளோ கட்ணா உனக்கு இந்தந்த ஆப்ஷன்லா நீ எனபில் பண்ணிக்லா அப்டிங்கிற மாரி ஒரு ஆப்ஷன்ல வாங்கிருக்காங்க‌ அந்த ஃபேப்ரின் ஆப்போட
ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே அப்ப நீ தனியா வாங்கி ஓன் கம்பெனி‌ பேர் போட்டு வச்சுக்குலா
ஆ அந்த மாரி பண்ணிக்லா அது ஒன்னு பிரச்சன இருக்காது
அது எவ்ள வருது மந்த்லியா இல்ல இயர்லியா
மந்த்லிதா உனக்கு வந்து இப்போ கஸ்டமர்ஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் போகணு அப்டிங்ற மார இருந்தா மந்த்லி
ம்
நம்ம இப்போ ஒரு பில் போட்ற உங்க உ உனோட நேம் வெச்சு நா பில் போடற அப்டிங்க மாரி இருந்தா நா பில் க்ளோஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா நீங்க குடுத்துருக்க நம்பர் வாட்ஸ்அப் நம்பரா இருந்தால் உனக்கு மெசேஜ் வாட்ஸ்அப்ல வந்துரும் இது வந்து மந்த்லி இது மெயின் வந்து அந்த ஆப்போட யூசேஜ் பாத்னா இயர்லி ஒன்ஸ் வந்து ரெனுவல் பண்ற மார்ருக்கு
அதாவது மந்த்லி பேமெண்ட்டு குடுத்து இயர்லி ஒன்ஸ் ரினிவல் வேற பண்ணுமா
மந்த்தலி பேமெண்ட் எதுக்காகனா வாட்ஸ்அப் மெசேஜ் போகணு அப்டிங்கறனா மட்டுந்தா அது கட்டாம உட்டுட்டாலுமு நம்ம மேனுவலா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கலா அது பெரிய இசூஸ் கெடையாது ஆட்டோமேட்டிக்கா போறக்கு நம்ம மேன்வலா அனுப்ச்சுர்றோ
ஓகே
அவங்க ஆப் யூஸ் பண்றக்கு நம்ம ஒன் மந்த் வரைக்கு நம்ம செரி ஒன் இயர்க் ஒன்ஸ் வந்து நம்ம ரெனுவல் பண்ற மாரி இருக்கு
ஏன்டா ஒரு ட்ரை கிளீன் பண்ணி ஒரு அயன் பண்ணி குடுக்குறக்கு இந்த அளவுக்கு மாடா வந்துருச்சு இப்போ
ஆம்மா உனக்கு டேக் அடிக்கணுல்ல இப்ப உன்னோட காலர் சைட்ல பேக் சைடு பாத்தினா உனக்கு லேபுள் இருக்குல்ல அந்த ஷர்ட்ல டிஷர்ட்லலா அந்த மாரி லேபிள்ள வந்து டேகுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு அந்த ப்ராசஸ் நீ டேக் அடிச்சாதா ஒரே கலர் ட்ரெஸ்ஸோட மிக்ஸ் பண்ணி உன்னோடது வந்து ட்ரேக்கிங் எடுக்கவோ இல்ல வாஷ் பண்ணும் போதோ திரும்ப செக்ரிகேட் பண்றதுக்கு அது யூஸ் ஆகு அதுக்காகதா இந்த மாரி ஏப்பு
ஓகே ஒரே நிமிச இரு சேகரு எனக்கு வேற ஒரு ஃபோன் வருது இரு பேசிட்டு கூப்பர்ற
ஆ ஓகே